அலோ
நல்லாரிக்கிங்ளாங்க
ஆ நல்லாருக்கங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கேங்க சாப்டீங்களா
ஆ சாப்டாச்சுங்க கொழந்தைங்களா நல்லாருக்காங்களா ஸ்கூலுக்கு போய்டாங்களா
ஆ எல்லாரு நல்லாருக்காங்கங்க கொழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போய்டாங்க வீட்டுக்காரும் வேலைக்கு போய்டாரு
ஓ செரி செரிங்க நிங்க குழந்தைல ஸ்கூலுக்கு போய்டங்க பாப்பாக் கொஞ்சோம் சளி புடிச்சிருச்சுங்க கிளைமேட் மாறுச்சல்லங்க ஒரே தும்மலுங்க சளி நைட்டல்லா ஒரே இரும்பலாவே இருந்துதுங்க
அப்டிங்ளா இது ஹாஸ்பிட்ட சளிக்காகல்லாம் ஹாஸ்பிட்டல் போகாதீங்கங்க அ வீட்லயே இந்த இது இருக்கல்லங்க தொளசி தொளசி வெத்தல ஆ அப்பறோம் பாத்தீங்கன் ன்னா அ தொளசி வெத்தல சின்ன வெங்காய்யோம் ரெண்டு ஜீரகோம் ஒரு ரெண்டு மெளகு அப்றோம் வந்து பாத்தீங்கன்னா கற்பூரவல்லித்தல இதெல்லாம் வந்து நல்லா தண்ணில ஒரு மூணு டம்ளர் தண்ணி எடுத்தா அது ஒரு ஒரு டம்ளர் வர்ற வரைக்கு நல்ல கொதிக்க வச்சு அது ஒரு சூப்பு மாறிங்க அ சூப்பு மாறி வெச்சு கொதிக்க வெச்சு குடுத்தீங்கன்னா காலையிலயும் சாங்காலமும் ஒரு ரெண்டு நாள் குடுத்தீங்கன்னா சரியாயிருங்க தெரியுங்களா
ஆ தெரியுங்க நானு குடுப்பங்க எங்க அம்மா சொல்லி் குடுத்துருக்காங்க நானு வீட்ல வந்து கற்பூர வல்லி தூதுவள அப்றோ தொளசி அந்த மாரி மூலிக தழையல்லா நெறைய வெச்சிருக்கங்க நானு குடுப்பங்க அதுதா குடுத்த நானு ஹாஸ்பிட்டலு்கலா போக மாட்டங் கூட்டிட்டு போ மாட்டங்க காச்சல் வந்தா மட்டுதாங்க போவோ அப்போவு கா ச்சல் வந்தா ஒரு ரெண்டு நாள் வந்து மாத்தர குடுத்து பாத்துட்டு அது சரி ஆயர்னு சரியகலைனா தா மறுபடியு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவோங்க நாங்களு உடனே போகமா ட்டோ தண்ணீ நெறைய குடிச்சா உங்களுக்கு காச்சல் சீக்கிரோ ரெடியாயிடு தண்ணி நெறைய குடுச்சோம்னா அந்த மாரி பண்ணுவோ சளிக்கு நீங்க சொன்ன மாரி தொளசி நாங்க டெய்லியுமே எங்க பாப்பாமு கொழந்தைங்க வந்து ரெண்டு முன்னாடியே தொளசி வச்சிருக்கங்களா தொளசிர் தழையை ரெண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிடுவாங்க அப்றோ ஏ பையே வந்து கருகாப்பல சாப்டுவானுங்க அவே கருகாப்பல டெய்லியு சாப்டுவா அந்த தலையெல்லா வெச்சிருக்கங்க அப்றோ நீங்க இது குடுத்தே தொளசி கற்பூர வல்லிலா குடுத்தே ஆனா எனக் கேக்லீங்க தொண்டவலிக்கிது மூக்கடைப்பு சொன்னா நா நீங்க குடுத்த மாரி சூப்பு வெச்சும் குடுத்தே அப்றோ கொஞ்சோ இந்த தலைவழியா நொச்சி தழைனு சொல்லுவாங்கள அத கரு நொச்சி சொல்லுவாங்க அது பக்கத்துல இருக்குங்க தோட்டத்துல இருக்கு அத போட்டு வந்து அப்பறோ தைலமரத்து எல இருக்குங்க அது மக்கத்துல இருக்குங்க அத போட்டு ஆவி புடுச்சோ சளிக்கு அத போட்டு ஆவி புடிச்சுமே உன்னும் கேட்க மாட்டேங்குதுங்க ரொம்ப சளி புடிச்சு ரொம்ப நாள் அவளுக்கு புடிக்காம இருந்துச்சுங்களா ஆனா ரொம்ப சளி புடிச்சிருச்சிங்க ஆவி புடிச்சிட்டு இதெல்லா சாப்ட்டுதா இருக்கோ அடுத்தது தூதுவளதா ரசோ வெக்கலான்னுருக்கே உங்களுக்கு வெக்க தெரியுங்களா
ஆ வெப்பேங்க தூதுவள ரசம் எப்பொழுதும் நார்மலா வெக்கிற மாரி ரசோ வை வெக்கிற மாரி தாங்க வெக்கணு என்ன எக்ஸ் நம்ம கொஞ்சோ அதோட வந்து தூதுவள எலைய வந்து பறிச்சு வச் அத தூதுவளய நல்ல எலய வந்து எல்ல அதுல முள்ளு முள்ளா இருக்கு அந்த உம் பாத்து புடுங்கணு அந்த எலய எடுத்து அரைச்சோ அரச்சி அதோட மிக்ஸ் பண்ணிக்கணுந்தா எப்பொழுதும் நார்மலா ரசொ வெக்கிற மாதிரி அதோட எக்ஸ்ட்ரா நம்ம சேக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் தூதுவளய சேத்துக்கனு அந்த காலத் இப்பத்தெல்லா பாத்தீங்கன்னா இவ்ளோ நம்மளுக்கு அடிக்கடி இப்ப எல்லா கொழந்தைங்களுக்கு ஒடம்பு சரியில்லாம போகுது ஆனா அப்ப எல்லா பாத்தீங்கன்னா அப்டி ஆகாது ஏன்னு கேட்டீங்கன்னா அப்ப எல்லா வீட்டுக்கு முன்னாடியே நீங்க சொன்ன மாரி மா தொளசி மாடம் வச்சிருப்பாங்க அந்த காலைல எந்திரிச்சு குளிச்ட்டு சுத்தமத்தமா அந்த தொளசி மாடத்த சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா அத சுவாசிக்கும் போது அந்த காத்த சுவாசிக்கும் போதே நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அந்த காலத்துல எல்லா பாத்தீங்கன்னா வீட்லயே இந்த தூதுவள தொளசி அப்பறம் ஆ கற்பூரவள்ளி தல இத் இதெல்லாம் வந்து வீட்லயே வச்சிருப்பாங்கங்க இப்பதான் ஹாஸ்பட்டல் ஏ எதுக்குனாலும் ஆஸ்பட்டல் போறோ அப்பயெல்லா வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வைத்தியோ தாங்க ஆமா தானேங்க
கண்டிப்பாங்க வீட்டு வைத்தியோ வேல அதிகமா செய்வாங்க பெரிய பெரிய நோய்க்கு கூட வீட்டு வைத்தியோ தா செய்வாங்க அத நா கேள்விப்பட்டுருக்கன்ங்க ஆனா நம்ம வந்து இப்போ வந்து அது நம்ளுக்கு இந்த ஆ இந்த வாழ்க்கைக்கு வந்து அது முடியாதுங்க சின்ன சின்ன சளி இருமல் அந்த மா மாரி இருந்தா வேணா நம்ம வந்து இந்த மூலிகை தலய சாப்ட்டு சரி பண்ணிக்கலா அனா பெரிய பெரிய நோயல்லா வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போய் தானுங்க ஆகனு இப்போ நா வந்துங்க எலும்பு முறிவு வந்தா நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க போவோ ஃபர்ஸ்டல்லா வந்து எலும்பு முறிஞ்சிரிச்ன்னா கட்டு போடுவாங்க மாவு கட் ட்டோ இல்ல எண்ண கட்டோ அந்த மாரிதான் போடுவாங்க ஆ இப்போ இப் இப்ப நம்ம போடுவோ ஆனா அந்த காலத்திலே வந்து இந்த பெரண்ட இருக்குல்லங்க பெரண்டய வந்து எலும்பு வந்து வலுவாக் குமாங்க அதே வந்து இப் பெரண்ட நெறய சாப்ட்டு இந்த ஜூ ஜவ்வு இதுக்கெல்லா ஜவ்வு விலகுனா அந்த மாரி சாப்ட்டு அதுலியே மூலிகை தழைகல்லா இந்த கட்டு கட்டு போட்டுங்க அதுல ஊத்திங்க இந்த பெரண்ட சாப் ட்டேய் ரெடி பண்ணுவாங்களாமாங்க அந்த காலத்துல அது உங்ளுக்கு தெரியுங்ளா
ஆ ஆமாங்க பெரண்ட சாப்ட்டு ஆமா பெரண்ட சாப்ட்டா நா அந்த காலத்துல எல்லாமே வந்து மூலிகை தாங்க மூலிகைனால தா எல்லாமே அதே மாரி பாத்தீங்ன்னா கோவ எல இருக்குல்லங்க கோவ எல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒட அம் சாப்ட்டோனா ரொம்ப ஒடம்புக்கு நல்லது சுகர்ரு இந்த சக்கரன்னு சொல்றாங்கள்ல சக்கரயோட அளவ கட்டுப்படுத்துது அ அப்பற வந்து பாத்தீங்ன்னா ஆண் களுக்கு இனப்பெருக்க மண்டல உற்பத்திக்கு அது உதவுது அப்டி பாத்தீங்ன்னா நெறைய மூலிகைகள் வந்து நம்மளுக்கு வந்து பயனுள்ளத தா ருக்கு இந்த காலத்துல அந்த கால த்துலேலா வந்து சாதாரணமா கெடைச்சது கூட இந்த காலத்துல வந்து கெடைக்க மாட்டெக்கிது ஏன்னா எல்லாத்தியு அழிச்சு ட்டு ஆ கட்டட கட்றாங்க அந்த காலத்துல எல்லா அங்கங்க ஆ நார்மலா கெடச்சது இப்ப நம்மளுக்கு கெடைக்க மாட்டேகிது அது தா அதே மாரி அந்த முன்னோர்கள் வச்சிருக்கிறது எல்லாமே பாத்தீங்ன்னா நம்ம ஒடம்புக்கு நல்லது இந்த திருநூர் பத்தினி பாத்தீங்கன்னா திருநூர் பத்தினி செடி இருக்கும் அது வந்து பாத்தீங்ன்னா அத சுவாசிக்கும் போதே ஒரு நல்ல நறுமணம் வரும் அதுல இருக்க வித தா வந்து நம்மளுக்கு இப்ப சப்ஜா விதைன்னு சொல்லி குடுக்குறாங்க அந்த விதயோட பயன் பாத்தீங்ன்னா நம்ம சப்ஜா விதைய வந்து டெய்லியும் ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணில ஊற நைட்டு ஊற வச்சுட்டு காலையில ஆ நம்ம எதோ ஒரு பழத்தோட ஜூஸ் மாரி கலந்து குடிக்கும் போது நம்மளுக்கு ஒடம்புக்கு ரொம்ப ஒடம்பு குளிர்ச்சி ஆகுது தெரியுங்ளா உங்களுக்கு
ஆமாங்க நானு சாப்ட்ருக்கே சப்ஜா சீட் வந்து வெத தா வந்து சாப்புடுவே நானு அதைய வந்து நாங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணில போட்டு ஊறவச்சு மத்தியான் நேரோ கூட இந்த வெயில் காலத்துல நன்னாரி வேர் இருக்கு பா த்திங்னா நன்னாரி வேறு எலுமிச்சம்பலோ அத புழிஞ்சு ங்க அந்த தண்ணியில இதிய ஊற வச்சு உள்ள போட்டு லைட்டா மட்டூ கொஞ்சமா வந்து சக்கர சேத்துக்கிட்டு குடிப்போ அது நல்லதுங்க ஒடம்புக்கு ரொம்ப நல்லது ஒடம்புக்கி குளிர்ச்சி நன்னாரி வேர்றுடா போடம் போது அந்த இந்த நறுமணம் வந்து அவ்வளவ்வு நல்லா இருக்குங்க அதெல்லா போட்டு குடிக்கிம் போது அந்த மாரி குடிச்சிருக்ங்க நானு அந்த எலைய வந்து நீங்க சொன்ன மாரி திருநீற்ற பட்டுல அந்த எல வந்துங்க எப்பாவ்து கொசு கடிச்சோ ஏதோ ஒரு பூச்சி கடிச்சோ வெசக்கடி அந்த மாரி எந்த பூச்சி கடிச்சிட்டாலு அத நல்லா தேச்சு நீங்க அது மேல கைய்ல அந்த எந்த எடத்தி ஸோ எது கடிச்சிருக்கோ அங்க நல்லா தேச்சிட்டோம்னா அது வழி கொறஞ்சு வீக்கொ கொறஞ்சு சரி ஆயிருங்க நாங்க அது அடிக்கொறுக்கா குழந்தைதுல கொசு கடி அப்றம் கொசு கடி கொசு கடிக்காமக்றதுக்கு முன்னெச்சரிப்பா அத தலய தேச்சு விட்டோம்னா கொசு கடிக்காதுங்க அது மாரி ல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்ளா உங்ளுக்கு தெரியுமா
இல்லங்க இப்ப நீங்க சொல்லிதா நா கேள்வி படுறேன் அதே மாரி பாத்தீங்கனா அந்த நிலவேம்புன்னு சொல்றாங்க தெரியுங்ளா ம் வேப்பல மாதிரியே இன்னொரு வேப்பல வேப்பும் இன்னொரு தல இருக்கும் நிலவேம்புன்னு சொல்லுவாங்க
ம் தெரியுங்க ம்
அந்த தழைய பாத்தீங்கனா கொழந்த இல்லாதவங்க வந்து பாத்தீங்கனா பஸ்ட்டு மூணு நாள் அந்த அ தலைக்கு அந்த பஸ்ட்ட் மூணு நாள் பாத்தீங்கனா அத வெறு வய்த்துல காலைல எந்திரிச்சோனையே அந்த எலைய வந்து பறிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா அ பறிச்சிட்டு வந்து நல்லா தண்ணியில அலசிட்டு அத வந்து அரச்சி அதோட கொஞ்சம் மஞ்சளு ம் சேத்து அத வந்து க ஒரு மூணு நாள் நம்ம சாப்ட்டோம் அப்டின்னு வச்சுோங்களே சாப்ட்டுட்டு ட்டு நம்ம ஒரு மணி நேரத்துக்கு வேற எதுமே சாப்டக் கூடாது அது மாரி தொடர்ந்து மூணு நாள் நம்ம சாப் ப்டும் போது பாத்தீங்கனா கர்பப்பை சுத்தமாக்கும் கர்ப கொழந்த இல்லாதவங்களுக்கு அ கொழந்த தங்கும் அதே மாரி பாத்தீங்கனா நம்ம எழந்த எழந்த பழம் வந்து பாத்தீங்கனா சாதாரணமா கெடக்கிறது ஆனா அதுல நெறைய பயன்கள் இருக்குங்க அதுவும் வந்து கொழந்தைக் க்காக தா அதையும் வந்து பாத்தீங்கனா ஒரு பாஞ்சு எல ஒரு மூணு பல்லு பூண்டு ரெண்டு மெளகு கொஞ்சம் சி ஒரு ஒரு சிட்டிக அளவு ஜீரகம் இதெல்லா வச்சு அரச்சி அந்த சார எடுத்து அத வந்து மோரோடையோ இல்ல நம்ம நீராகாரன் சொல்லுவலங்க சாப்பாட்டு தண்ணி அந்த தண்ணிலயோ காலையில வெறு வய்த்துல மூணு நாள் குடிச்சனாலும் நம்ம அந்த கர்ப் ப்ப பைல இருக்க கிருமிகள் அழுக்குகள் இதெல்லா அந்த இதோட அந்த மூணு நாள்ங்கும்போது அந்த இதோட வெளியே வந்துரும் வெளிய வந்துரும் போது நம்மளுக்கு கர்ப்பம் தரிக்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகோம் சொல்றாங்க ம் இத வந்து நம்ம ஒரு மாசம் மட்டு எடுக்க கூடாது தொடர்ந்து ஒரு மூணு மாசம் எடுக்கணுங்க தெரியுங்களா உங்களுக்கு
அ சேரி சேரிங்க தெரியாதுங்க ஆனா கேள்விப்பட்ருக்கேன் ஆனா அது யாரும் செஞ்சுப் பாத்ததுல்ல னா சொல்லிருக்காங்க இதெல்லா மூலிக தண்ணியெல்லா சாப்ட்டா கொழந்தை இல்லாதவங்ளுக்கு கொழந்த கெடைக்குனு அப்ற இந்த ராம் சீதா பழம்னு சொல்லுவாங்க அதுலும் எதிர்ப்பு சத்தி ஜாஸ்தியா இருக்கு அதுவும் கொழந்தை இல்லாதவங்க சாப்ட்டாலும் கொழந்த கெடைக்குன்னு சொல்லியிருக்காங்க முழுசீத்தன் பெருசா இருக்கும் பாத்தீங்களா அந்த பழோம் அது எங்க வீட்ல இருக்குங்க நெறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க அந்த பழம் சாப்றக்கு அந்த நோய் எதி ப்பு சத்து நெறய ஜாஸ்தி இருக்குங்க அந்த செடியை வச் சிருக்கேன் நானு அப்புறம் பப்பாளி வச்சிருக்கேன் பப்பாளி உங்களுக்கு நெறைய பப்பாளி காய்ச்சல் வந்துச்சுனா நானு பப்பாளிய கொதிக்க வச்சுங் கொழந்தைகளுக் கொடுப்பேன் எனக் நானும் குடிப்பங்க அதுல வந்து உங்களுக்கு அணுக்கள் வந்து உற்பத்தி ஆகுங்களாமா வெள்ளை அணுக்கள்
அ
எதிர்ப்பு சத்திக்கு இந்த பப்பாளி இலைய குடிச்சா அணுக்கள் ரொம்ப ஜாஸ்தியா ஆகும் என்ன டைம் டெங்கு காய்ச்சலுக்கு தானங்க பப்பாளி எலைய நிலவேம்பு கசாயம் பப்பாளி எலையு குடுப் சொன்னாங்க அப்ப நாங்க நறைய குடிச்சங்க நிலவேம்பு கசாயம் கசக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனா பப் பாப்பாளி எலையு கசுக்கு ஆனா குழந்தைங்க பப் பப்பாளி எல குடிச்சுட்டாங்க நாங்க குடிச்சோ நீங்க குடிச்சிங்களா
ஆ ஆமாங்க அந்த அ நாங்களு அந்த இப்ப கொஞ்ச நாள் கொரனா தொற்று காலத்துல வந்து எல்லாமே குடிச்சோங்க நோய் எதிர்ப்பு சக்திக்காக அத நீங்க சொன்ன மாரி வெள்ளையணுக்கள் அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டு நோய் வெள்ளையணுக்கள் நோய் எதிர்ப்பு சக் தின்றதே வெள்ளை அணுக்கள் கம்மியாகறதுனால தா நம்மளுக்கு வந்து அ நோய்கள் வர்றதுக்கு காரணோ அதனாலதா அந்த வெள்ளை அணுக்கள் வந்து அதிகரிக்கணுன்றதுக்காக நீங்க சொன்ன மாரி பப்பாளி எல சாப் கொதிக்க வச்சு குடுச் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னுல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு ஆ சேரிங்க
சரிங்க எனக்கு கொஞ்சோ வெளில போற வேலை இருக்குங்க நாளைக்கு கூப்புட்டுங்களா
ஆ சேரிங்க